கேக்கா
ஆ
ஏனா படி போய் ஆ
இல்லடா படிக்கணு ஆ அப்புறோ படிச்சுனா உடு
அதா இப்பந்தே சிம் முச்சிட அ
இப்பதா செம் முடிஞ்சுது ஒண்ணுமே புரில டா எங்களுக்கு நடத்துறாங்கடா புல்லா கோர்டா எங்களுக்கு இதுல வந்து ரியலிட்டிஸ் கொஞ்சோ கொஞ்சோ ஈசியா இருக்கு சி எஸ் சி லா கொஞ்சோ ஈஸியா இருக்கு நம்ப்ளுக்குல்லா எனக்குக்குல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு
உ
அய உனக்கு கஷ்டமா இருக்காது
கொஷம் செம் பாப்போ
புரில
செம் அப்ப இம்பாட்டன் கொஸ்ன்லா சொல்வாங்க
ம்
அத பச்சாலே பாஸ் ஆய்லா
அப்டியா எனக்கு பாசாயி எனக்கு இப்ப எப்டி தெரில பா பாசாயி நெறைய பேர் இருக்காங்கடா பாசாயி கூட அந்த அளவுக்கு பெருமா தெர்ல
ஈசிதா இது
விஜிபி எடுக்கணுல்ல ஜிபிய
அ வச்சு என்னா பண்றது
ம் எங் க்ளாஸ்ல எல்லாருமே வச்சிக்கண்டா நைன் வச்சிக்றாண்டா ஆ நைன் வச்சிருக்காண்டா
எ நைன் எப்பிட்றா எட்பா
ஆமாண்டா நைன் வச்சிருகானடா அசால்டா வச்சிருகானடா ஒருத்த நைன் பாய்ண் பைய்யி நாந்தா வேஸ்ட்டு
அது எப்புர்றா ஜீரோ பாயிண்ட் பைவ் தா போயிட்சா
புரியில
ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தா போயிருக்கா
ஏய் அப்டி போடுவாங்களே நைன் பாயிண்ட் ஃபைய் நைன் பாயிண்ட் எல்லாமே போவாங்கலே பாயிண்ட்ல போடுவாங்க
அப்புன்னா பாதியா போயிட்ருக்கு
ஆ நா வந்து எயிட் பாயிண்ட் ஃபோரு
ஓ
அதுல வந்து அப்டித்தா போடுவாங்க
நைன் பாயிண்ட் ஃபைவ்னா எப்புர்றா பட்ச்சுருப்பா அவே
அவன்தான்டா டெய்லியு பட்ச்சுருப்பான்டா அவே நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத் ன்டோ அவே நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக் கூட டாப் த்ரீல வர முடியில டிபார்ட்மெண்ட்ல
அப்டியா
ஆமா நைன் பாயிண்ட் நைன் செவனா பஸ்ட்டு மார்க்கு
மாறுது
மேட்ரிமோனியில நைன் பாயிண்ட் பொண்ணு
எனக்கு வச்சான்னா
ஆ நைன் பாயிண்ட் எயிட் செகண்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸு செ செவனு தேர்டு
அவள்தா
ம் ப்ரைஸ் தருவாங்கடா
இருவத்தஞ்சாயிர் ரூபா ஃபஸ்ட்டு மார்க்கு
அட்டையாடா
ஆமாண்டா செகண்ட் மார்க் வந்து பதுனஞ்சா பத்தா தெர்ல தேர்ட்க்கு அஞ்சாயிரோ ஆமா பத்தாயிரோ அஞ்சாயிரோன்னு நெனைக்கிறே அவுங்க பத்தாயிரோ அஞ்சாயிரோ இருவத்தஞ்சாயிர் ரூபாய் ஃபர்ஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க் வந்து பத்தாயிரோ தேர்ட் மார்க் வந்து அஞ்சாயிரோ
அதுவுமே அட்ச்சான்டே இது போதுன்டா
என்னதுரா
எதன்னா ஸ்காலர்ஷிப் வருமா
என்ன ஸ்காலர்ஷிப் புரியில
இப்பா நல்லா படிக்கிறானு
அதான்டா இருவத்தஞ்சாயிரோ தருவாண்டா
டிஸ்கவுண்ட் எதாது பண்ணுவான்டா
புரியில புரியிலடா
பீஸ்ல டிஸ்கவுண்ட்டு பண்ண மாட்டானா
டேய் இருபத்தஞ்சாயிர் ரூபா தந்துர்றானே அப்பறோ என்னடா உனக்கு
பீஸ் எவ்ளோ
ஃபீஸ் நா ஒரு லட்சத்தி இருவத் ரெண்டாயிரோ கட்டணுன்டா
ஆ இத எங்க கம்பன்ன வேண்டான்டா அவே நல்லா படிக்கிற பையே
அது எனக்கு தெர்ல எடுத்தவுங்களுக்குதா தெரியு ஏ இதுலயே கம்மி பண்ணா வச்சுக்கோயே ஒரு லட்சத்தி த்தி இருவத் ரெண்டாயிரோ உனக்கு வந்து இருபத்தஞ்சாயிரோ ரெண்டு செமஸ்டர் நீ எடுத்துட்ட ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட் டனா இருபத்தஞ்சாயிரோ இருபத்தஞ்சாயிரோ கம் எவ்ளோ வருது ஐம்பதாயிரரூவா வந்துருது இதுலயே அப்போ உனக்கு கம்மி தானா ஆமா கம்மி தான உனக்கு அப்போ
கரெக்ட் தா ஆனா நல்ல படிக்கணு
ம் அப்போ உனக்கு வெறு எழவதாயிரோ கட்னா போதுமா அப்டிதா வரு அது இருவத்தஞ்சாயிரோ வந்து டிஸ்கவுண்ட் மாரி பண்றோனா இல்ல கையில காசு குட்த் குடுத்துருவனா தெர்ல எல்லா ஒண்ணுதா எப்டிந்தாலு கட்டதா போறோ அவுங்களுக்கு
ஆமா ஆமா
ஆ டிஸ்கவுண்டு பண்ணகிலா அவுங்க விருப்ப தா ம் ம்
ஒகே அரிசியம்மா அடுத்த செம்க்கு படி
ம் அது இருக்கு இன்னு ரொம்ப நாள் இருக்கு
ஆறு மாசோ இருக்கா
ம்
ஆறு மாசோ டைம் இல்லனா எனக்கா ஒரு மாச தாண்டா ஆகுது நானே ஜாலியா இக்கறே
நீ படி இப்பயு இன்டர்னல் மார்க்கெட் தேவ பட்றாங்கடா
பிராக்ட்டிக்கல் ஆ
ஆமாண்டா இன்டர்னல்ல நார்மலா இன்டர்னல் ஒன்னு இன்டர்னல் டூ வெப்பாங்களா டெஸ்ட்டு
ஓ
அந்த மாரி இன்டர்னல் மார்க் வச்சி எனக்கு மார்க் போட்றாங்க நாலா கம்மி செமஸ்டர்ல அவுங்க வந்து இன்டர்னல் மார்க் வச்சக கொஞ்சோ போட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க மார்க்கு
வதரம் பாப்பாங் டா ஆ
ஆமா டா இன்டர்னல் மார்க் வச்சி அதுல ஃபெயில் ஆய்ட்டா கூட பாஸ் போட்டுருவங்க போல இக்குது
நா முட்ட மார்க் எடுப்ப டா டே
இண்டன்ர்னல்லா
ஆ
ஏன்டா படிக்கமாட்டா
அதே சில் நேரோ படிக்க மாட்ட
செமஸ்டர்ல பாஸ்னா பாசாமா
ஆமா
இன்டர்நல்லு ஃபெயில்னா
என்ன இன்டர்னல் மார்க்கு கேட்டாச்சி அவ்ளதா இட்டர்னல் னா எப்டி சொல்றே எனக்கு இட்டர்னல்னா கேட் எக்ஸாம் மாரி இப்ப ஸ்கூல்ல மிட் ஒண்ணு மிட் டூ னு அந்த மாரி வர்த்துல
ஆமா
அது மாதிரி டூ ஒண்ணு டூ வு
ஆமா
அது மாரி எனக்கு கேட் ஒன்னு கேட்டு டூ னு வருவோ
ம்
கேட் ஒன்னு கேட் டூல ஏதாச்சு வச்சு விளையாடிட்ருப்ப
ம்
அட்த்தது மாடல் எக்ஸாம் வரு
ம் ம் ம்
பாட எக்ஸாமு செமஸ்டருக்கு முன்னாடிதா வாங்கன ஃபர்ஸ்ட் விஷ்யந்தா
பனி விழுத் ம் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இது சி ஐ டி டவுன் ஆயிடுச்சுன்றாங்ள
ஆ
இப்ப ட்ரிபிள் ஈ க்கு மூணு லட்சோரூவா டொனேஷன் வாங்குறாங்ளா
தம்யெச் நெறையா அ
டேய் ட்ரிபி ஈ அதிகமா ஆயிடுச்சிரா ட்ரிபி ஈ வந்து ஸ்கோப் அதிகமா ஆயிடுச்சு சி எஸ் சி டவுன் ஆயிடுச்சு புரிதா
ம்
இப்ப அவன் படிக்கிறா பாத்தியா இப்ப வந்து தினேஷ் எத்தாபாத்தியடா இப்ப தினேஷ் வந்து ஒரு லட்சோரூபா கட்னா கரெட்டா ஒரு லட்சோரூபா கட்
லாப்ரெண்ஸ்
ஒரு லட்சோ ரூபா அவன் கட்டி சேந்துட்டா ஓகேவா ஈ சி
ம்
இப்ப அவன் அந்த அந்த கோர்ஸ் கேட்டனா அஞ்சு லட்சோ ரூவா
திரும்ப சேர்ன்னா
ஆ ஆமா இந்த வருஷோ சேரணுனா அஞ்சு லட்சோ ரூபா
ஒரே ஒரு கோர்ஸ்சுதா ஆ
ஆமாடா இப்ப நீ சி எஸ் சின்னா அஞ்ச அஞ்சு லட்சோ வச்சா புரிதா இப்ப வந்து சி எஸ் சி யார்னா எடுக்க மாட்டறாங்க சீட்டு காலியா ஆகுதுன்ட்டு எல்லா ஈ சி தா எடுக்குறாங்க ஈ சி ட்ரிபிள் ஈ தா அதனால என்ன பண்ட்டா இதுல வந்து டொனேஷன் போட்டா அதிகமா
சீட்டு கம்மியா இருச்சுன்னா இதுல டொனேஷன் போட்ருவா அவ்ள் தா அ
பீஸ் இன்னா அதிகமா
ஆம்மா ஃபீஸ் இதுல அதிகமா போட்டுருவா எதுல எது ஸ்கோப் இருக்கோ அதுல அதிகமா போட்ருவோடா இப்ப இது அதிகமா சீட் எடுக்குறாங்களோ அதுல அதிகமா போட்ருவா உனக்கு எவ்ளோடா பீஸு உனக்கு எவ்ளோடா பீஸு
தா ஒரு லட்சத்து அம்பது
ஒரு லட்சத்தி அம்பதாயிரோரூபாவா
பேதி பாங்கௌ
டேய் நீ அழகா நீ மெடிக்கல் போவாம இதுலியே சேந்துரலான்டா
இப்ப எதுக்குடா நா மூணு லட்சோடா
புரில
இப்போ மூணு லட்சோ
என்னாத்துக்கு பீஸ்சா
ஆ
நீ இப்ப கட்ணுமா
நா தா அசைமெண் எழுதனே எனக்கு ஒரு லட்சத்து அம்பதாயிரோதா
சேரி இனிமேட்டு சேர்ரவங்களுக்கு பூண் லட்சோன்றியா அது தெரில மாத்தினே இருப்பானுங்க அது இப்ப ஒரு லட்சத்தியு
இப்ப நீ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரோ நீ இதுலேயோ சேந்துருக்கலா எனக்கு அதே அமௌண்ட் தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர தா
எ நீ வேற பாயஞ்ஜாரே ஸ்கோப் அதிகமாகுது எனக்கு ஸ்கோப் அதிகமாகுதுதா
கோப்பு எங்கடா அதிகமாது டேய் அது மட்டமான கோர்ஸுடா அது
மட்டமான கோர்ஸ டேய் என்னடா
நா தா அண்னைக்கு ப்ரூப் போட கமிச்செல்லா உங்கிட்ட
ஏ அது வேறடா இது வேறடா இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கே நெறைய பேரு அத எடுக்குறாங்கோ
அது கூட வுட்டுரு புனித் தெரியுலா
எ புனித்தே ஓரு தற்குறி பயே
கேளு ஒண்ணுமே இல்ல இங் கேளு நா சொல்றது கேள்ளு ரேடியோலஜில ஒரு அண்ணாவ தெரியுமா அவனுக்கு உங் காலேஜ்தா படிக்கிறாங்களா அவுங்கள கேட்டு பாத்தா நா அவ அவுங்க வந்து பத்தாயிர ரூபா தா சம்பாதிக்கிறாங்களா கேட்டானா பத்தாயிர தான்டா சம்பாதிக்க முடியு அவ்ளோதாண்ட இது அதுக்கு மேலா சம்பாதிக்க முடியாதுடா அப்டின்றங்களா
எ இன்னடா இது தெளிவா வந்துச்சேட்ட
அவ் டே அவ தண்டா சொன்னா எங்கிட்ட டே நீனா வேணா அந்த அண்ணாகிட்ட பேசுற அவுர்தன்ட
புரிதுங்ளா ஆ‌ வீட்டில யாருமே ரேடியா வச்சி படிகிதே இல்ல அவ உருட்டுற உரு
நீ நீ வேணா நீ வேணா கேட்டு பாரு நீ வேணா கேட்டு பாரு எப்டின்னு
ஆ டா இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்குறோ வச்சுக எவ்ளோ காசு வாங்கலா அவுட்ட
டோ எக்ஸ்ரே எடுக்கிறா செரி நீ எங்க போஸ்டிங்கில இருக்கிற நீ சும்மா அங்க போய் வேல செய் செஞ்சன்னா உனக்கு சம்பளம்தா தருவங்க மாசோ
அதுதா இப்போ எக்ஸ்ரே எடுக்குறே நார்மலா ஒரு அதுல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் போட்டுகோ
சேரா இங்கனோ கேளுறா அது கூட விட்டுறா இப்பே எக்ஸே எடுக்குறேன்னு வச்சுக்கோ எக்ஸ்ரே மிஷின் உன்தா இருக்கு நீ எப்டியோ வந்து வேலதான செய்வாங்க எக்ஸ்ரே மிஷின் வாங்கி நீ எக்ஸ்ரே எடுப்பியா
அதுகுதா படிகிறே நானு
என்ன படிக்கிற டோ எக்ஸ்ரே மிஷின் நீ வாங்கி நீயே ஓன்ன பண்ணன அது பிசினஸ்ஸு நீ அதிகமா சம்பாதிக்கலா இன்வெஸ்மென்ட்டுல அது ஆமா அதுல நீ வந்து அதிகமா சம்பாதிக்கலா அதுலயு நீ வேலைக்கு போணுன கம்மியாதானே வரு
என் காலஜ் இடர்ன் சிப்பே பதினஞ்சாயிறாருபாடா டே
இன்டர்ன்ஷிப்பாட
ஆ லாஸ்ட்
லாஸ்ட் வர்ஷோ மட்டுமா எத்தன மாசோ
பத்தின ஒரு வர்ஷோ டா
ஒரு வர்ஷமா
ம்
தெர்ல அப்போ சும்மா கூட சொல்லியிருப்பா அவ புனித்து
எ அவுருக்கு அதா பதினஞ்சாயிறாடே என்ன அவ கார்டியோ போறாரு கார்டியோக்கு பதினஞ்சாயிரபா
அ அவ ரேடியாலஜி கொஞ்சோ அதிகமா
ம் கார்டியானா என்ன வேல ஆப்ரேஷன் தேட்டர்ல வந்து அந்த ஈ சி ஆருல
ம்
அது வந்து ரீடிங் வந்து கரெக்டா ஓடுதா அதல்லா பாக்குனு அதுமட்டு தா வேல
ம் செரி இது எப் டி அது நம்ம வந்து எஃபெக்டிவா பேசுறதுல்லா காமிக்குமாடா டைமு
ஆமாமா
அது என்ன அது எஃபெக்டிவானா அதுக்கு மட்டு தா காஸ் தருவானா
அ ஆ
மிச்ச எல்லாத்துக்கு அவ்ள்தானா சே இப்ப எப்டி அது என்னக்கி போடுவா காசு
ஆ இது பேச கூடாது வேற வேற
அவுள் தான்டா டைம் முஞ்சுச்சுறா அதான்டா சொல்றெ வேற எதா பேசினுக்குறேன் டா
சேரி கட் பண்ட்டு பண்றே
சேரி